இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வித விதமா வாழ்க்கையில வந்துட்டு சுத்தி பாக்கனும்னு ஆசபடுவோ இல்லையா அது பத்தின பயணங்கள பத்தி நா உங்களோ பல விஷயங்கள் பேசலா அப்படின்னு நினைக்கிறே
ஆமா தோழி பேசலா நம்ம
உங்களுக்கு பெரும்பாலு எந்த மாதிரியான பயணம் உங்களுக்கு புடிக்கு எதுல பயணம் செய்யறது புடிக்கு
ஆ இப்போ நா பாத்தீங்கன்னா பைக்ல நம்ம இரு சக்கரத்துல இரு சக்கர வாகனத்துல சுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கு தோழி ஏன்னா அதுல நல்ல காத்தோட்டமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுல நல்ல நல்ல இயற்க்கை நல்லா சுவாசிச்சுட்டு போலா இந்த லாங் டிரைவ் போம்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுவே நம்ம கார்ல போகும்போது நம்ம உள்ளயே உக்காந்து ஆல்ரெடி நம்ம விட்லையே வீட்லயே மாதிரி வெளியில சுத்து போம்போது கூட அந்தே கார்லயே உட்காந்து உள்ளயே போறது அத விட நம்ம அ பைக்ல போறது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு தோழி உங்களுக்கு
நீங்க சொன்னது போலதா உங்களுக்கு எனக்கு ரசன ஒன்றாவே இருக்குன்னு கூட சொல்லலா நானு பெரும்பாலு வந்துட்டு இருசக் இருக்கிற வாகனத்துல ஒரு லாங் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்பரிஸ் ஸ்பரிசமான அனுபவம்னு சொல்லலா என்ன பொறுத்தளவுல அது ஆனா அந்த காற்றோட ஸ்பரிசம் மாலை நேரத்துல என் மீது தீண்டும் போதாகட்டும் இந்த சூரிய ஒளி வந்து சுல்லுன்னு குத்துறதாகட்டும் இத எல்லாம் வந்து நம்ம பைக்ல போகும்போதுதான் நமக்கு கிடைக்கும் அதுவும் நமக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து நம்ம ஒன்னா பைக்ல போறோ போற வழியில இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் ஏதேனும் விக்கிறாங்கன்னா அந்த கடைய காமிச்சு அதை பத்தி பேசுறது இல்ல அது வேணும்னு நம்ம அடம்பிடிக்கிறத ஆகட்டும் இல்ல திடீர்னு நம்ம எதிர்பாராத ஒரு மலையில பைக்ல போகும்போது நினைச்சிட்டோம்னா அந்த மலையை ரசிக்கிறது சில நேரங்கள்ல புதிய உடைகள் நம்ப அணிஞ்சிட்டு போனோம்னா கொஞ்சம் சங்கடமாகி அஹா மல வந்துட்டேன்னு ஒரு மழைக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னு மல எப்படா விடும்ன்னு எட்டி எட்டி பாக்குறது இது போன்ற ஒரு அனுபவங்கள்ல்லாம் நமக்கு இருசக்கர வாகனத் த்துல தானே கிடைக்கு
ஆமா தோலி ரொம்ப நல்லா சொல்லீங்க தோலி ஏன்னா அதுல தான் நம்ம இயற்கை நல்ல இது பண்ண முடியும் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அதுல நல்ல காத்தோட்டமா இருக்கு இதுல ரொம்ப இப்ப நம்ம கார்ல போகும்போது அதுல நம்ம ஏசி போட்டுட்டு போனாலும் அதுல அந்த ஒரு சுவாரஸ்யம் கெடைக்காது இல்லையா
ரொம்பவே சரியா சொன்னீங்க ஆனா என்ன நம்ம இருச்சக்கர வாகன பயணம் வந்து ஒரு நாள்குள்ள சென்று வர்றது இல்ல அப்படி ஏதேனும் தங்குறதுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து த்து போயிட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு பயனுள்ளதா இருக்கு இல்ல நம்ம நீண்ட தூரம் போறோம் இல்ல குடும்பத்தோட இல்ல குழந்தைகளை அழைச்சிட்டு போறோ அப்படிங்கிற சூழ்நிலத்துல நம்ம வேற வழியே இல்ல ஒரு நான்கு சக்கர வாகனம் ஒரு காரு பஸ்சு இந்த மாதிரி தான் நம்ம ச்சூஸ் பண்ற மாதிரி இருக்
ஆமா ஆமாதான் ஆமா தான் தோழி ஏ ன்னா அதுல பாத்தீங்கன்னா இப்ப பஸ்ல போறதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம புல்லா இப்ப குடும்பத்துல நம்ம அக்கா தங்கச்சிங்க அ அவங்க பசங்க இப்போ எங்க அம்மா அப்பா எல்லாருமே ஒரு லாங் டிரைவா இப்போ ஊருக்கு இப்ப கொடைக்கானலுக்கு அந்த மாதிரி போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பெரிய ஒரு பஸ் இல்ல வேன் புக் பண்ணிதான் போய் ஆகணும் ஏன்னா அப்போன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காரணும் அந்த டைம்ல நம்ம போலாம் சொல்லி ஏன்னா ப்போ எல்லாம் குடும்பமும் இருக்கும் அந்த டைம்ல எல்லாருகிட்டயும் பேசுவோம் எல்லாரு கூடயும் சேந்து எல்லாமே பகிர்ந்திப்போம் அஹ் அந்த டைம்ல நம்ம போறது நல்லா இருக்கும் ஏன்னா பசங்களும் அவங்களும் நல்லா ஜாலியா நல்லா குதிச்சு விளயாடுவாங்க ஒரு நம்மளுக்கு க்கி ப்ரைவேட்டா இருக்கும் நம்மளா புக் பண்ணிட்டு ஒரு வேனோ இல்ல பஸ்ஸோ புக் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணும் போது அந்த டைம்ல நம்மளுக்கு ரொம்ப சுவாரசயமா இருக்கும் நம்ம தனியா போ போகும்போது அந்த சுவாரசயம் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க அதே மாதிரி குடும்பத்தோட போறோன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உணவெல்லாம் சமைக்கிறதுக்கு கூட பாத்திரங்கள்லாம் வாடகைக்கு கிடைக்கு ஆ ரொம்ப பிரசித்தி பெற்ற த இடங்கள்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க குடும்பத்தோட பொயிட் ட்டு அங்க கிடைக்கிற காய்கறிகள் ஒருல அசைவ ஒரு கடல் சார்ந்த இடத்துக்கு போயிருக்கோம்னா அங்க கிடைக்கிற மீன் வகைகள் இல்ல ஒரு அசைவம் இந்த மாதி மாதிரி வாங்கிட்டு நம்ம தனியா வீட்ல சமைக்கிறதுக்கும் நம்ம அந்த இடத்துல போய் நம்ம உறவினர்கள் நண்பர்களோட ஆளுக்கு ஒரு வேலையா பகிர்ந்துகிட்டு எல்லாம் சமைச்சு அந்த ஒன்றா உட்கார்ந்து பகிர்ந்து சாப்டும் போது அந்த பயணம் இன்னமுமே ரொம்ப அழகா ஹ மகிழ்ச்சியா இருக்கு
ரொம்ப நல்லாவே சொல்லீங்க தோழி ரொம்ப நல்லா இருக்கு கூ ய அப்போ பாத்தீங்கன்னா நம்மளு நா அந்த டைம்ல கொழ்ந்தையா மாறிடுவோ நம்ளோட தங்கச்சிங்க கூட அ நம்ம அக்கா கூட நம்ம எல்லா சேந்து உக்காரும் போது நம்ம அம்மா அப்பா கூட அந்த டைம்ல ஒரு குழந்தையா மாறி அவங்க கூட உக்காந்து நல்ல இப்ப நம்ம டிராவல் பண்ணும் போது ஃபேமிலியோட டிராவல் பண்ணும் போது எல்லாருமே சேந்து ஒரே எத்துக்கு போறோ இல்லையா அந்த டைம்ல நம்ம சேந்து எல்லாரும் விளாடும் போது அது ரொம்பவே நல்லா இருக்கூ நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோ ஃபேமிலியா போகும்போத் து எங்க அம்மா அப்பாவையு சேத்துப்போ நம்ம எது விளாட்னாலு கண்ணாமூச்சி விளாடட்டு இல்ல ஒரு பந்தல்லு தூக்கி போட்டு விளாட்றது இருக்குட்டூ இல்ல ராஜா ராணி விளாட்றது இந்த மாரி நறைய விளாட்டுக லெல்லா இருக்கு தோழி சோ நாங்க எல்லாரு மே இந்த மாரி சேந்து எங்காவது வெளில போம்போது கண்டிப்பா ஓ ஏதாவது ஒரு விளாட்டு ஒரு தறவையாவது விளாடிடுவோ தோழி அது ரொம்ப நல்லா சுவாரஸ்யமா ரொம்போ எ மகிழ்ச்சியா இருக்கூ தோழி நீங்க அந்த மாரி பண்ணுவீங்களா
ஆ சில விஷயங்கள் பண்ணிருக்கோ நாங்க அந்து பந்து தூக்கி போட்டு விளையாட்றது இல்ல நம்ம ஓடி புடிச்சு விளையாட் ண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல்லா நாங்க ஒரு எடத்துல போயி கேம்ப்பு போட்டு தங்குறோ அப்டிங்குற எடத்துல இத நாங்க நிச்சயமா பண்ணிருக்கோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ப குடும்பத் தோட பயணம் செஞ்சா இவ்ளோ மகிழ்ச்சிகள் இருக்கு ஆனா நம்ப தனித்துவ தனியா போறோ இல்ல ஒருவர் இருவர் போறோ அப்டிங்கும் போது நீங்க என்னைக்காவது ஒரு பயனுள்ள பயணம் அப்டிங்கிறத பண்ணிருக்கீங்கன்னா எத சொல்லி க ப்ப எந்த அர்த்தத்துல சொல்றன்னா ஒரு எடத்துக்கு போகும் போது இந்த எடத் த்துற நம்ப ஏதாவது ஒரு அறிவியல் கண்காட்சிகள் இல்ல அகழ்வாராட்சி செஞ்ச இடங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போயி பயணம் செய்றோ அப்டின்னா அங்க நம்மளோட கலாச்சாரங்கள் அறிவியல் சார்ந்த சி சிந்தனைகள் எல்லா வளத்துக்கறதுக்கு அப்புடியே நான் தேடலோட சேந்த பயணம் ஹலோ ஸ் சில நேரங்கள்ல செஞ்சிருக்க தோழி
அப்புடியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கூ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தோழி நீங்க ந்த மாரி தனியா போகும்போது எந்த எடத்துல ரொம்ப அ மகழ்ச்சியா இருந்திருக்கீங்க ரொம்போ சந்தோஷமா இருந்திருக்கீங்க.
நிச்சியமா என்னோட அனுப் பவங்கள சொல்றே நா மாத் த்ரு ஒர் சமீபத்துல மதுரை மற்று அத சுற்றியுள்ள எடங்களுக் க்க ஒரு சுற்றுலா செல்ல இருசக்கர வாகனத்துல அனுபவம் மான ஒரு பயணம் கெடச்சது அங்க போனம்னா பாத்தீங்கன்னா அங்க ருக்க வந்துட்டு ஒரு சிற்பங் கள் அந்த மாதிரியான விஷயங்களெல்லா பாக்கும்போது பாத்தீங்கன்னா அத வந்து நம்ப பொதுவா நம்ப ஏதோ சில காப் ப்டி பாக்காம அந்த காலத்துலேயே ஒரு அரண்மனையாக இருக்கட்டு இல்ல ஒரு மண்டபங்களாக இருக்கட்டு இல்ல ஒரு து கோபுரங்களா இருக்குட்டு எப்புடி வெத வெதமா அத செதுக்கி கலைணுனுக் க்கத்தோட ஒரு பெண்ண பார்த்தம்னா அந்த பெண் நம் உங்கள உற்று நோக்குறது மாதிரியான சிலை வடிவங்கள் இருக்கு சிரிக்கிறதுமாரி பாத்தோம்னா சிரிக்கிற மாதிரி இருக் க்கு விலங்குகளோட வடிவங்கள பாத் துங்கன்னா தத்துருப்பமா நம்ப கண்முன்னே அப்புடியே வடிச்சிருக்காங்க அதே மாரி அத சுற் ற்றியுள்ள ஒரு அகழ்வாராய்சி தேடங்களுக்கல்லா போனே அங்க போய் பாக்கும்போது அந்த காலத்துலேயே மனித் சித்தர்கள் ல்லா வந்துட்டு எந்த மாதிரியான பாத்தரங்கள்லா பயன்படுத்திருக்காங்க நாணயங்கள்ல்லா வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களலெல்லா பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு தோழி
ரொம்போ ரொம்போ நல்லா இருக்குந் தோழி நானு ஒரு தரவ போய் பாக்கறே என்னால எப்பாவது எனக்கு க்கு வீட்ல நா சொல்லி எங்க நானு ஒரு தரவ போய் பாக்கறே நீங்க சொல்லும் போதே ரொம்போ எனக்கு பாக்குணுனு அந்த மாரி ஒரு ஆர்வம் வருது தோழி
நிச்சயமா தோழி அதே மாதிரி ஒ ஏதாவது நாம இது வரைக்கும் நாம்ப போன எடத்துக்கே திரும்ப போறதே அப்டிங்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த வருஷோ கொடைக் க்கான போனா அடுத்த கொழ் வருஷமு கொடைக்கானல் போவாங்க அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்ப ஏனா குளிர் பிரதேஸ்சோனு ஆனா என்னுடையதுங்கறது தேடல் வந்து புதிதா ஒரு இடத்துக்கு போகணு ஒரு ஓர் முறை பார்த்தது அடுத்த முறை பாக் க்கிறத விட ஒவ்வொரு முறையு புதிய புதிய இடங்களுக்கு போகணு
ம் ரொம்ப செரிய ஆமா எனக்கு அதே மாரிதா தோழி இப்போ நாங்க எப் பு நானே நெறைய தடவ கொடைக்கானலு ஊட் டி ஏன்னா இப்போ நாங்க சென்னையில ருக்கொ இங்க ரொம்ப வெயிலா ருக்கிறதுனால இப்போ இந்த மாரி பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் இப்ப ஸ்கூல பள்ளிக்கூடமெல்லா ந்து விடுமுறை இருக் க்ருனால எங்காயாது போலா அப் ப்படின்னு பாத்தா இருக்கிற வெயிலுக்கு எங்க சென்னையில எங்க போனாலு ரு எல்லா இடத்துலயு வெயில்லிருக்கு செரி இங்க இருந்து வெளில போனா பாத்தீங்கன்னா இந்த ஊட்டி கொனைக்கானல்ல இந்த எடத்துல எப்பவுமே நல்ல குளிர்ச்சியா ருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு குளர்ச்சி வேணாந் தேவ அப்டின் சொல்லிட்டு நாங்க இப்போதா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஊட்டி போய் சுத்திட்டு வந்தோ. அங்க போய் எனக்கு ஒரே ரொம்பொ ப்ப ஒர் போர் அடிச்சிருச்சு தோழி ஏன்னா அ அதுக்கு முன்னாடி நாங்க கொடைக்கானல் போனோ மறுபுடி அதுக்கு முன்னாடி வருஷத்துல ஊட்டிக்கு தா போனோ ஏன்னா போய் பாத்த எடத்துலயே மறுபடியு அங்க போய் பாக்குற்து எனக்கே போகற்துக்கே ஒரு இன்ட்ரெஸ் சில்லாம ஆயிடுச்சு தோல்ல ஏன்னா அதே அந்த பொட்டானிக்கல் கார்டன் அதே அந்த ரோஸ் கார்டனு அதேதா அதேதா சுத்தி சுத்தி அதுதா வருது இந்த ஃபாரஸ்ட் அப்டின்ட்டு மத்தபடி அங்க வேற எதுவு இல்ல ஆனா அங்க அப்ப கூட மறுபடியு ஏன் எங்க வீட்டுல அங்கயே போறாங்க அப்டின்னு ரா அங்க இருக்கிற அந்த ஒரு கிளைமேட் அந்த அந்த ரொம்ப அந்த குளிர்ச்சி தர்து அந்த அது போய் ரசிக்கிறதுக்காகவே எங்க வீட்டுல அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க ஏன்னா இங்க எங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி இருக் கேக்கவே மட்டுது இது மாட்டேங்குது ஏன்னா இங்க எப்பவுமே வெயில் ரொம்ப வெயில் நாங்களே வீட்டுல ஏசி இல்லாம எங்களால இருக்க முடியாது அந்த மாரி வெயில் அடிச்சிட்டே இருக்கு சேரி எங்களுக்கு ஒரு கு குலு நல்லா குளிர்ச்சியா இருக்கிற இடத்துக்கு நம்ம போனு அப்டின்ட்டு வீட்டுல என்ன பண்றாங்க மறுபடியு ஊட்டிக்கே கூப்டுட்டு போயிட்டு டாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு சேரி இப்போ என்ன பண்ணலா அப்டின்ட்டா இங்க சென்னையிலயே ஒரு தடா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு எடோ இருக்கு தோழி அங்க நல்லா தண்ணி அந்த மலையில இருந்து நல்லா தண்ணி வருது எல்லாரு நல்லா அந்த தண்ணில குதிச்சு விளையாடுறாங்க இது சென்னையிலயே இருக்கிற எடோ
சரிங்க தோழி நா இதுவரை கேள்விப்பட்டதில்ல
ஆஹ் அது நான் கேள்விப்பட்ட அது நல்லா இருக்கு அங்க போலா அப்டின்ட்டு நெனைச்சிருக்கோ தோழி
சரிங்க தோழி உங்களோட நம்ப பல விஷயங்கள பேசிட்டு இருந்தோம் மகிழ்ச்சியா இருந்தது இன்னும் ந நெறைய பயண அனுபவங்கள மீண்டும் பேசு
பேசுவோ தோழி ம் செரிங்க தோழி நன்றி வணக்கம்